ம் சிஸ்டர்
ஹலோ வணக்கம் தோழர் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ரொம்ப நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டேங்க சிஸ்டர் நீங்க சாப்ட்டீங்ளா
ஹலோ
சிஸ்டர் நா பேசுறது கேக்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குது
ஆ சாப்ட்டீங்ளா
சாப்டே சாப்டே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
நாங்க நல்லா இருக்கோ இன்னைக்கி டாபிக் வந்து நம்ம வந்து பண்டிகை எந்தெந்த பண்டிகை வந்து எப்டி மக்கள எணைக்குன்னு பாக்கலாமா
கண்டிப்பா கண்டிப்பா அத பத்தி நெறையாவே பேசலா சிஸ்டர் சோ நீங்க வந்துட்டு
ஏன்னா இப்ப பண்டிகை வந்து பண்டிகைன்னு நா என்ன சொல்லுவன்னா பண்டிகை என்பது வந்து வெறு கொண்டாட்டங்கல்லா நம்ம சொல்ல முடியாது அது வந்து மக் மக்கள் மக்கள் மக்களின் வந்து மனங்கள் மற்றும் அவங்களுடைய இணைப்பு இருக் ல்ல அந்த மாரி ஒரு அழகான பாலமா சொல்லலா ஏனா ஒவ்வொரு நாட்டுல வந்து எப்ப நம்ம நாட்டுல பொறுத்த வரைக்கி பல்வேறு மதங்கெல்லா இருக் இருக்கு பல்வேறு மொழிகள் இருக்கு கலாச்சாரங்கள் இருக்கு அந்தந்த சேந்த மக்கள் வந்து வாழ்றாங்க அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு இப்பன் நானே இந்த சிட்டிய விட்டு நா என்னவுட வில்லேஜ விட்டு சிட்டிக்கு போனோனா அங்க வந்தும் நிறைய வே வேலப் நம்ம மட்டு வேல பாக்க மாட்டோ சவ்த்துல வேல பாப்பாங்க நார்த்துல வேல பாப்பாங்க பல்வேறு மதங்கள் உள்ள வேல பாப்பாங்க அந்த மாரி இருக்கும் போ வந்து அவங்கல்லா என்னது ஒற்றுமையா ஒற்றுமையா வந் நி இணையதளத்ய ஒற்றுமையா வந்து என்ன பண்ணுது இணைந்து நம்ம வந்து பண்டிகைய வந்து கொண்டாடுவோ ஏன்னா தீபாவளி பொங்கல் அப்பறோ ரமஜான் கிஸ்மஸ் ப்ற கார்த்திக தீபம் இது போன்ற நம்ம வந்து பண்டிகைல வந்து என்ன தா மகிழ்ச்சியாக கொண்டாட்றோ மகிச்சியா பட்டு வோட் ற்றுமையாவு நம்ம வந்து ரொம்ப செலப்ரேட் பண்ணுவா இந்த இந்த நாள்கள்ல வந்து என்ன பண்ணுவான்னா குடும்ப உறுப்பினர்கல என்ன பண்ணுவாங்க ஒன்று கூடி வந்து அ நேரத்த செலவிட்ரு ரொம்ப ஹாப்பியாவு இருப்பாங்க ரொம்ப சந்தோசமாவு இருப்பாங்க ஏன்னா தனிமையா இருந்து கொண்டாடப்போ இந்த மாரி பண்டிகை வரும்போத்தா ஒரு குடும்பமா இருந்து நம்ம ஒண்ணு சேருதோ குடும்பமா வந்து ஒண்ணு சேருதோ அந்த மாதி இருக்குமோ வந்து வந்து இது என்ன பண்ணுவாங்க பண்டிகைய காலகத்துலா நா கே நா பாத்திருக்கே நார்த் சைட்லல்லாம் ஒரு தீபாவளி பண்டிகைன்னா அங்க பத்து நாளு செலப்ரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கு போ தோழா நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஃபஸ் ஸ்டைம் நா போம்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ச்சு நம்ப ஊர்லனா தீபாவளினா வண்டே நென்னாருக்கு அது போகன்னா காலைல எதாவ்து வடல்லா பண்ணி திருவாங்க ஆயில் பாத்திங் பண்ணுவோ அது போக நம்ளுக் வந்து மதியோ வந்து கறி வச்சு நம்ம சாப்டுவானா நாத்து சைடுல வந்த்து லெக் ட்சுமி பூஜ சொல்லி ஒரு நாள் பண்ணுவாங்க அந்த மூணு நாளு வெளக்கோப் ப்பாங்க வளிலே ஏன்னா நா அந்த சைடு போகப்போ வந்து நா அந்த சைடு இருக்கப்போ வந்து என்ன ஆச்சுன்னா நா அங்கோள கல் ச்சர் தா ஃபாலோ பண்ணே ஏன்னா தீபாவளி அன்னைக்கி வந்து நான்வெஜ் லா நா வர்க்க மாட்டே ஏன்னா அன்னைக்கி வந் து அவங்க என்ன சொன்னாங்கன்னா ராமர் சீதை அப்புறவு லட் சிவன் வந்து அந்த ராமணன வந்து இது பண்ணி அந்த அவுங்கள கொன்று அந்த வென் வென்று வந்த நாளு அவுங்க கா ட்டுல போயிட்டு இருந்து அந்த இதெல்லா பண்ணி அவுங்க வந்து அந்த அவன தோத்தடி ச்சி வென்று வந்த நாள வந்துதா தீபாவளி கொண்டாடுதாங்க அவுங்க வந்து எலை அவுங்க வந்து அந்த காட்லுந்தா வீட்டுக்கு வந்துருந்தனாலதா அந்த நாள வந் து என்ன சொல்லா நராவ்சுர கொன்னுட்டு அந்த நாள வந்து தீபாவளியா நாங் கொண்டாடப்படுதோ அதுனால அந்த சந்தோஸ்மான நாள வந்து நாங் வந்து நான்வெஜ் லா பண்ணமாட்டோ அத வந்து லக்ஷ்மி பூஜ்யா பண்ணுவோ ரெண்டாவ்து நாள வந்து ராமர்குல பூஜ்யா பண்ணுவோ அப்டின் சொல்லி சொல்வாங்க ஏனா அது போக ந நாங்க அங்க இருந்தோம் அ அங்க ஹோலி கொண்டாடுவாங்க ஆச்சுவலி நாங்க நம்ம வந்து சவ்த்து ஆனா எ கொழந்தைள்க்கு வந்து ஹோலி கொண்டாடுது ரொம்ப பிடிக்கு ஏன்னா உங்க வந்து என்னன்னா அவ்ங்க ஹோலி பண்ணானா ஒரு பாட்டுல்ல தண்ணி வச்சி அடச்சி அதுக்கு லா மெஸ்ஸுன்ருக்கு அந்த மிஷின் லா வாங்கி குடுக்குணுன் குழந்தைளுக்கு கலர் பொடி எல்லா வாங்கி குடுத்தோன்னா அவ்ங்க ஒருவர்க்கும் ஒருவர் மேல தண்ணி அடிச்சி அந்த கலரு பொடி லா தூவி ஃபுல் டே காலைலந்து சாய்ங்கால வர வெளாடுவாங்க அது போகஸ் தொசேட்டில்யே எல்லாமே அ ஹோலி வே செலப்ரு பண்றவங்களுக்கு ஸ்நாக்ஸ் மட்டு குடுப்பாங்க அவுங்க ஹோலி அடிச்சிட்டு அந்த ஸ்நாக்ஸ் சாப்டுவாங்க இந்த மாரிதா என்னோட பொண்ணு என்னோட கொழந்தைக எல்லாமே கூப்ட்டா கூட வரமாட்டாங்க ஒரு ஆள் வந்தாலு ஒரு ஆள் வராது மம்மி நா ஹோலி செலரேட் பண்ணணு ஃபுல் டே தண்ணிலே நிப்பாங்க ச் பட் அது ஒரு டிஃப் டிப்ரண்டான ஃபீலிங் இருக்கு
சூப்பர் சூப்பர் சூப்பர் சிஸ்டர் சோ நாங்களா வந்து ச சென்னைல வந்து இப்ப நீங்க சொன்னீங்களா ஹோலி பண்டிக வந்து கொண்டாடுறது ஹோலி பண்டிக வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர் இப்போ வட மாநிலரத்துல தா இருந்த இருந்தது ஆனா இப் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆ நம்ம சென்னை வரைக்குமே வந்துருச்சு சென்னை மட்டு இல்லாம தென் மாநிலங்களயு ஒரு சில இடங்கள்ல கொண்டாடுறதுக்கான பழக்க வழக்கங்கள் வந்துருச்சுனு நா நெனக்கிறே
ஏன்னா மக்கள் வந்து அங்க இங்க பரவிலா இருக்காங்கல்ல அதனால
ஆமா சிஸ்டர் சென்னைல வந்து பாத்தீங்கன்னா இத பிரம்மாண்டமா கொண்டாடுவாங்க ஸ்டூடெண்ஸ்க ஆ காலேஜ்ல இது மாரி வந்து நல்லா பிரமாண்டமா கொண்டாடுவாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அ இப்ப தீபாவளி சொன்னீங்க இல்லயா தீபாவளி வந்து அ பரவலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாரி நான்வெஜ் எடுக்குறது வந்து ஒரு பகுதியா இருந்தாலு நம்ம ஊர் ல வந்து பாத்தீங்கன்னா கேதாட கௌரி நோம்புன்னு ஒண்ணு எடுப்பாங்க சிஸ்டர் தீபாவளி அன்னைக்கி இந்த கேதாட கௌரி நோம்பு எதுக்குன் பாத்தீங்கன்னா சிவனு பார்வதியு ஒன்னா இருக்காங்க பாத்தீங்ளா அப்ப வந்து சிவன் இருப்பாரு இட வலது பக்கத்துல இடது பக்கத்துல பார்வதி தேவி இருப்பாங்க அந்த மாதிரி கணவனும் மனைவியு ஒற்றுமையா இருக்கணுன்றதுகாக அந்த வெரதம் இருப்பாங்க அதாவது கணவனோட நீண்ட ஆயுள் கெடைக்கிறதுக் காக அந்த வெரதம் இருப்பாங்க சிஸ்டர் சோ அதனால வந்து அன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க அன்னைக்கு முழுக்க இந்த தீபாவளி எண்ணெ குளியல் இதெல்லா ப இதெல்லா பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில தா அந்த நோன்பு துறப்பாங்க சிஸ்டர் சோ இப்டி வந்து இருக்கு
இந்தியன்ஸ் வந்து அந்த கார்த்திகை மாயித கார்த்திகை மாசோ ஃபுல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா சோமாவாரோ விரதம் சொல்லுவாங்க அவங்க திங்கக் திங்கக் கெழம ச் பட் சேம்மாவாரதம்னு திங்ககிழம திங்க திங்கிக்கிழம என்னன்னா சிவன் பார்வதிக்கு வந்து விரதோ இருப்பாங்க அந்த கார்த்திக மாசோ வந்துதா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பிறந்து இருந்து அவங்க வந்து அந்த அந்த மாச அந்த கார்த்திகை மாசம் தா அவங்க மேரேஜ் பண்ணாங்க சொல்றதுனால எங்கள் மேரேஜ் லைஃப்ல
ஆமா சிஸ்டர் அது வந்துட்டு
கூடாது அப்டின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த திருமணம் கொண்டாடுனாங்க
ஆமா சிஸ்டர் அது வந்து அந்த கார்த்திகை மாசோ திங்ககெழம நீங்க அப்டிலா இல்ல சிஸ்டர் நீங்க அந்த கார்த்திக மாசோ தொடங்கலா மொத்தோ மொத்தோ பதினாறு வாரோ திங்ககெழம விரதம் இருக்கணுமா கார்த்திகை முடிஞ்சாலு அது கண்டினியூவா பதினாறு வாரோ தொடர்ந்து நீங்க இருக்கும் போது ஆ எந்த விதமான உடம்புல நோய்கள் இருந்தாலு அந்த நோய் வந்து தீருனு சொல்லுவாங்க சிஸ்டர் சோ நோய் வந்து ரொம்ப குணமாக்குமா அதுக்கப்பறோ வந்து சிவனோட பரிபூர்ண ஆசிர்வாதோ கிடைக்குமா நம்ம நினைச்சது வேற நடக் சொல்லுவாங்க சிஸ்டர் ஏன்னா ஒரு முற சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஏதோ நோய் வந்து அதுக்கப்புறமா தா சிவன் வந்து அவர தலையில வச்சு அவருக்கு வந்து முழு நிலவா மாறக்கூடிய அந்த ஒரு சக்திய கொடுத்ததுதா சொல்லுவாங்க
கண்டிப்பா நா வந்து அங்க இருக்கப்போ வந்து எங்க வீட்டுக்கு ஆப்போசிட் எங்க பில்டிங்க்கு ஆப்போசிட் தா வந்து என்னன்னா சிவன் டெம்பிள் இருக்கு ஆக்சுவலி நா இங்கிருந்து போமோது வந்து அங்க எப்டின்னா நம்ம ஊர பொறத்துல வந்து கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள வந்து பெண்களு அல்லோடு கிடையாது ஆண்களு கிடையாது ஆண்கள்னா வெளியிலதா நிப்பாங்க அதே மாரி குறிப்பிட்ட டைம் தா பூஜ பண்ணுவாங்க அங்க ஆனா அங்க வந்து என்னன்னா பெண்களே வந்து என்ன பண்றாங்க பால் எடுத்துட்டு போறாங்க ஒரு செம்புல பாலு குங்குமோ சந்த எல்லாமே எடுத்துட்டு போவாங்க அத வந்து நம்மளே சிவனுக்கு அபிஷேகம் பண்ற மாரி இருக்கு எனக்கு மொத மொதல்ல பண்ணப்போ வந்து ஏன்னா நம்ம வந்து நா வளர்ந்தது எல்லாமே இருக்கப்போ வித்தியாசமா இருந்துச்சு இப்டி பண்ணலாமா இது தப்பாயிருமா இது ஏதாவது குத்தமாயிரமானு எனக்கு பயமா இருந்துச்சு அங்க ஒரு பண்டித்ஜி சொன்னாங்க நீங்க பண்ணுங்க இங்கெல்லா அதல்லா ஒண்ணு இல்லன்னு அதுக் பிறவு நா பண்ண ஆரம்பிச்சே நானே என் சொந்த கையால வந்து அபிஷேகம் ஒரு ஏழு எட்டு வருஷோ இருந்திருக்கே நானே சிவனுக்கு பால் அபிஷேகம் பண்ணுவ எல்லா பண்ணி சந்தனோலா இது வச்சி அலங்காரலா பண்ணி நல்லா பூஜ பண்ணுவ உண்மைக்குமே வந்து அது எனக்கு மன நிறைவ குடுத்துச்சு
சூப்பர் சூப்பர் சிஸ்டர் நம்ம தமிழ்நாட்டுல தா சிஸ்டர் அந்த மாதிரியான ஒரு பழக்கம் வந்து பயன்படுத்துறது இல்ல ஆனா இங்க நம்ம வெளில வந்து வெளில நமக்கா இப்ப வீட்ல இப்ப நறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா அ அதனால தான் நம்ம நம்ம கையால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண முடில நம்ம நம்ம கையால சாமிக்கு ஆர்த்தி கட்ட முடியலன் சொல்ட்டுதா இப்ப நறைய பேரு வந்துட்டு இந்த அ சாமி சிலைகள வந்து வீட்ல வச்சி அத வந்து வழிபாடு பண்ணி அபிஷேகம் பண்றது ஆராதன பண்றதுன் சொல்லிட்டு அது இப்ப புதுசா கொண்டு வந்திருக்காங்க இதனால என்ன ஒரு பெனிஃபிட் பாத்தினா கட வச்சிருக்காங்க பாத்தீங்ளா அதாவது இந்த பா சாமி சிலைகள் இருக்கிற கடைங்க அவுங்களுக்கு தா வந்து நல்ல ஒரு இது பெனிஃபிட்டா ஆனா நம்ம சாஸ்திர நம்ம இதுல என்ன சொல்றாங்கன் பாத்தீங்னா முன்னோர்கள் என்ன சொல்றாங்கனா சிலை வந்து வீட்ல வச்சோன்னா அத வந்து நிர்வகிக்கிற விக திறன் வந்து வேற மாரி இருக்கு நீங்க தை ப்போ ஒரு செல வச்சீங்கன்னா அதுக் டெய்லி அபிஷேகம் பண்ணனு அதுக்கு உணவு வெக்கணும் நைவேத்திய பண்ணணு ஆ ஆராதன பண்ணணும்ட்டு நெறய டிஸ்ட்ரிக்க்ஷன் இருக்கு சிஸ்டர் ஆனா அத நம்ம ஃபாலோ பண்றோமா அப்டின்னு கேட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணல ஏனா இப்ப நம்ம இருக்கிற ப உலகொ பாத்தீங்ன்னா நவீன காலோ எல்லாரு ஓடின்டே இருக்கோ ஓடிட்டு இருக்றப்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளால அந்த பூஜ புனஸ்காரங்கள்லா நம்மளால செய்ய முடியாது அதனாலதா சொல்றாங்க பெரியவங்க இந்த மாதிரி சிலைகள்லா வீட்ல வெக்காதீங்க சின்னதா வைங்க உங்க கட்ட விரல் சைஸ்ல இருக்கக்கூடிய அ சிலைகள வந்து நீங்க வெய் வைங்க அதாவது குடும்ப தலைவனோட கட்டவிரலுக்கு ஆ சமமா இருக்கணுமா அந்த சிலைய அத மட்டுந்தா வீட்ல வெக்கணு அந்த மாதிரி சிலைகளுக்கு ரெசிப்ஷன் கெடையாது நீங்க சின்னதா அபிஷேகம் பண்ணிக்கலா மாசத்துல ஒரு ஒரு தடவ கூட பண்ணிக்லா ஆனா ரொம்ப பெரிய சிலைகள் வக்கு போது அதுக்கான நடை நடைமுறைகள் வந்து வித்தியாசமா இருக்கு சிஸ்டர் சோ நம்ம பயன் படுத்துறத அந்த பூஜைகளும் வித்தியாசமா இருக்கு
கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மதா ஆனா எங்க வீட்லயுமே ஆ சிலைகள் இருக்கு நெறை எங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த பித்தள சிலைகள்தா விரும்புவாங்க பட் எனக்கு க்கு ரொம்ப பிடிக்கு நா மந்திரி டூ டைம்ஸ் வந்து பால் அபிஷேகம் பூ அ சந்தன அபிஷேகம் பன்னீர் அது பிறவு பன்னீரு அதுக்குப்பெறவ் திருநாறு அந்த மாரி அபிஷேகம் பண்ணுவே பட் ஆனா என்னன்னா எனக்கு கொஞ்சொ முருகர் செல மட்டு கொஞ்சோ பெருசா இருக்கு ஒரு அர அடிக்கு இருக்கு ஆனாலு சஸ் ஷ்டி ரெண்டு சஷ்டி வரும் அந்த மாரி அ அபிஷேகம் பண்ணி நா எல்லா பண்ணுவே எனக்கு வந்து சாமி கும்புடுறதுனா ரொம்ப புடிக்கு இன்னைக்கு கூட டுயுஸ்டேதா
ஆமா இல்ல சிஸ்டர் அது வந்து இப்ப எல்லாருமே வாங்
ஃபாஸ்டிங் இருக்கணு சொல்லிட்டு காலைல நா எந் ச்சது ஆறு மணி ஆறு மணிக்கு எந்திச்சி வெளிலேல்லா எல்லா இது பண்ணிட்டு ஆறு மணிலருந்து காலைல ஒம்போது மணி வர நா பூஜைக்குள்ளதா நின்றுக்கே ஏனா எனக்கு அத வெளக்க எடுத்து வைக்கவு அத பண்ணவு இதெல்லா செலெயெல்லா அபிஷேகம் பண்ணு இ எனக்கு் ஃபோர் ஹவர்ஸ் ஆயிருக்கு எனக்கு இன்னைக்கு சாமி கும்பிடுறதுக்கு உண்மைக்குமே நா இவ்ளோ ஸ்லோவா பண்ண மாட்டே ஆனா இன்னைக்கு என்னன் தெர்ல எனக் ரொம்ப ஏனா பித்தளைக பொருள எடுக்கப்போ போ அது வந்து நெறைய யூஸ் பண்ண வேண்டியதுக்கு இத எடுக்கவோ அத எடுக்கவோ அபிஷேகம் பண்ணவு வெளக்கெல்லா எப்பொழுமே நா வந்து அஞ்சு மொகோ வெளக்குதா ஏத்துவே அஞ்சு வெளக்கு ஏத் துவேன் அதுக்கு திரி போட்டு அதலெல்லா அரேஞ்ச் பண்ண போப்போ வந்து கொஞ்சோ லேட்டா தா ஆவ்து
இவங்களா சிஸ்டர் குத்து வெளக்கா பஞ்சமுக வெளக்குங்ளா
இல்லேன்னா குத்து வெளக்க ரெண்டு ஏ த்துவே அது போக சின்னவெ சின்னதா காமாட்சி வெளக்கு ஒன்னு ஏத்துவே அது போக சின்ன வெளக்கு நா எப் எப்பொழுமே வீட்ல அஞ்சு விளக்கு தா ஏத்துவே நமக்கான நேரம் முடிந்து விட்டது தோழா
செரி செரி சிஸ்டர் ஆமா சிஸ்டர்